ஆ நல்லா இருக்கீங்களா ம் இன்னா பண்றீங்க
நாங்க இருக்கோங்க்கா நீங்க என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
ஆ இனிமல்தா சாப்படுணு
சேரி சேரி அக்கா
வேலையல்லா முடிஞ்ச்சிருச்சுங்களா
ஆ முடிக் போதுங்க அக்கா இனி அதா டிஃபன் மட்டு செய்ணு அக்கா இனிதா செய்ணு
ம் ம் ம் நானு இனிமேல் தா செய்யணு ம் கொழந்தைங்களுக்குலா சாப்பாடு குடுத்துட்டீங்களா
ஆ ஒரு பாப்பாதாருக்கா அவளுக் இட்லி ஊட்டணுங்கா இனிதா ஊட்ணு
உம் உம் உம்
ம்
இன்க்கு எப்டி போலுச்சு
எப்டியே போயிருச்சுக்கா ஏதோ ஒண்டே இன்னைக்கு அவங்ளுக் நல்லா போச்சா
ஏதோ போச்சு ரொம்ப அப்டியே டென்ஷனா ப்ரஷரா போயிருச்சு இன்னைக்கு
சேரி அக்கா
உம்
என்ன சமைக்கறீங்க ஏ
இன்னைக்கா புதினா சட்னி அரைச்சிருக்கே
ம்
அதுக்கப்றோ போய் தோச தா ஊத்தணு இனிமல்தா சாப்பாடு சாப்படுணு இன்னு பாப்பாக்கு சோ இ குடுக்கலன்னு சாப்பாடு குடுக்கல
சேரி சேரி சேரி சேரி சேர் பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா விளாண்ட்டு இருக்காங்க நா அப்டியே தனியா ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கே
சேரி அக்கா சேரி
ம் உங்க வீட்ல பாப்பா என்ன பண்றாங்க
அப்பா கூட விளாடிட்டு இருக்கா நா ரூமக்குள்ள வந்து பேசிட்டிருக்கே
ஓ அப்டிங்களா சேரி சேரி உம்
மதியானோ என்ன சாப்ட்டீங்க
மதியானோ தக்காளி தொக்கு தா சாப்ட்டோ பட்டு அதுக்கப்றோ வேல இருந்ச்சு கொஞ்ச வீட்ல அப்றோ வேலைய பாத்துட்டிருந்தே
சேரி சேரி நானு செரி கொஞ்சோ கொஞ்சோ ரைட்டிங் வேல இருந்தது அதுனால அதெல்லா முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லா பாத்து முடிச்சுட்டு சரி இப்பதா செரி ஒரு ரெண்டு மூணு கால் பேசலா அப்டின்ட்டு வந்தே
ம் ம் ஆனா மோஸ்ட்லி எல்லாருக் கு முடிய போகுது நமக்கு எப்டின் தெரில
அதா அதா அதா
நா வேற எதாது ஃபுட்டு அந்த மாரினா செய் ன என்னென்ன செய்வீங்க வீட்ல
ம் நெறையா செய்வோ பணியாரோ ஊத்தி தருவ கார பணியாரோ இனிப்பு பணியாரோ ஊத்துவோ
ம் ம் ம்
ம் அப்புறோ இந்தது அ அந்த ப பணியார கல்லியே பாப்பாக்கு நானு முட்டய அடிச்சு ஊத்தி
முட்ட பணியாரோ மாரி பண்ணி குடுப்பீங்ளா மாவு ஆமா முட்ட பணியாரோ நல்லா இதா இருக்கு ஹெல்தாவு இருக்கு கொழந்தைங்க பாக்க சின்ன சின்னதா உருண்ட உருண்டையா இருக்கோனே ஆசப்பட்டுஸ் சாப்புடுவாங்க ஆமா அதுலே முட்டைய ம் முட்டைலே காய்கறிலா வந்து காய்கறி போட்டு தனியா அது வேற மாரி செஞ்சு குடு க்கு வேணுனா பீட்ரூட்டு ம் பீட்ரூட்டு அந்த மார்லா இது பண்ணி குடுக்குலா
அ ஒ செரி செரிங்க்கா
வுல ஊத்தி அது கலர்ஃபுல்லா உங்ளுக்கு மாறிடு எப்புடினா மாவு நம்ம தோசமாவ எடுத்து அதுல இருந்து பீட்ரூட்டு ஒரு தனியாவும கேரட் தனியா அர ச்சு அதுல ஊத்தி குடு த்தோனா கொழந்தைங்க கலர் கலரா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அத சாப்ட விரும்புவாங்க
ஆ ஆ நான் என்ன பண்ணுவனா தோசேல பாப்பாக்கு என்ன பண்ணிருவே தோசைக்கு ம மின் ம் மிக்கி மவுஸ் மாரி ஊத்திருவ மிக்கி மவ்ஸ் மாரி ஊத்துவ இல்லனா ஸ்டார் மாரி ஊத்தி குடு
ம் அதா எதாது நம்ம வெளாட்ற மாரி கொஞ்சோ இது பண்ணினாதா சாப் புறாங்க சாப்பாடு ஊட்ட காட்டி போது போதுன் ஆய்டுது கொழந்தைங்ளுக்குலா
சாப்பறதுக்குள்ள ஆ அது உண்மதான்கா இன்னு ஒன்னுமே அது செய்லயாக்கா
கொழந்தைங்குல பாக்குறதவே ஒரு நாள் ஃபுல்லா இருந்தாலு பத்தாது அவ்ங்க பண்ற சேட்டைகள் எல்லாமே நமக்கு ஒரு விதத்துல பாத்தா சந்தோஷமாவு இருக்கு ஒரு விதத்துல கோவோ வந்துரு வேல நேரத்துல நமக்கு இப்புடி பண்றாங்களேன்ற ஒரு ஆதங்கமாவு இருக்கு இவ்ங்கெல்லா
ஆடி பர்சேஸ்க்குலா ரெடி ஆயாச்சா
ம் இனுமேல்தா போகணு ஆ இ இன்னு காஸ்லா தயார் பண்ல
ஓ சேஸ்
ஆமா போட்ருவாங்க இப்ப ஆனி முடிய போகுதா ஆமா ஜூலை பதினஞ்சு வந்துச்னாவே ஆனி முடிய போகுது அதுக்கப்புறோ ஆடி ஆனி ஆனி முடியப்போதுன்ற இனிக்குள்ள ஆனி முடிஞ் சிருல்ல அதுக்கப்பற வந்தனா ஆடி வரப்போது அதா சொல்றே
ம்
நெறைய பக்க ஆஃபர்ல்லா போட்ருக்காங்க இன்னு போய் பாக்கல
அதா அதா நாங்களு ஆடி ஆஃபருக்காகதா வெயிட் பண்ணிட்ருக்கோ
ஆ ஆஃபர் போட்டாங்கன்னா நெறையா பேரு போக ஆரம்பிச் சுருவாங்க கூட்டநெரிசலா இருக்கு ம்
ம் ஆஃப் நீங்க என்ன டி வி வெச்சிருக்கிங்க வீட்ல
வீட்ல ஸ்மார்ட் டி வி தா இது வால்ல மாட்டிர்க்க அ அந்த மாரி எல் ஜி தா வெச்சிருக்கோ ஆமா
ஓ இதா சோனியா
ஆன்ட்ராய்டு எல் ஜி எல் ஜி வெச்சிருக்கே
ஓ எல் ஜி யா
நா எல் ஜி ல ஆண்ட்ராய்ட் டி வி வெச்சிருக்கோ
ஓ சேர் செரிப்பா நானு டி வி தா ஒன்னு வாங்கலான்ட்டு இருக்கே ஆடி ஆஃபர்ல அதா என்ன ஒரு டி வி வாங்குனா நல்
எல் ஜி வாங்குனிங்கனா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு நல்லா உழைக்கு அதே மாரி நெறையா மாடல்ஸ் இருக்கு இப்போ நெறையா வந்திருக்கு எல் ஜில நானே இது வந்து போன இதுக்கு ஆஃபர்லதா வாங்குனே ஆடி ஆஃபர்லதா நானுமே வாங்குனே உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டா என்ன மாடல் வந்திருக்கோ அத பாத்திங்னா கூட உங்களுக்கு தெரிய வரு ஆடி ஆஃபர்ல நெறையா போடுவாங்க அத வெச்சு நீங்க உங்களுக்கு நெறையா இது பண்ணுவாங்க
அதா அதா செரி உங்களுக்கு எதா சஜெஷன் இருக்குல்ல இது வாங்குனா நல்லா இருக்குனு அதா ஒரு
நல்லாவு இது பண்ணு எல் ஜி ல வாங்குனிங்கனா நல்லாருக்கு எம் ஐ யு இப்போ நல்லா போயிட்ருக்கு
ஆ ஆ
எம் ஐ யு நல்லா போய்ட்ருக்கு எம் ஐ வந்து அம்மா வீட்ல வெச்சிருக்காங்க அதுவு நல்லா ஓடிட்ருக்கு எல் ஜி யுமே நல்லாவே இருக்கு உங்களுக்கு எல் ஜி ஆனா ரொம்ப நாள் ஒழைக்கு
ஓ செரி செரி செரி
வேற சோனி சாம்ச சோனி வந்து என்னனா சவுண்டுக்காக நீங்க வா வேணு அப்படினா சோனி வாங்கலா ஏனா அது சவுண்ட் கிளியரா நெறையா ஆடியோ நல்லா கேக்கு ஆமா ஆமா அந்த மாரி வாங்கலா
அதாங்க
கம்பெனிய பொருத்து உங்களுக்கு ரேட் வந்து வேரி ஆகு அந்த எடத்துல நீங்க அ எத்தன இன்ச்சு வாங்குறிங்ளோ அதுக் தகுந்த மாரி ஆ வந்து வேரியாகு உங்ளுக்கு ரொம்ப பெருசாவு இருக்கு அதுக்கு தகுந்த மாரி இது இருக்கு உள்ள வந்து பாத்திங்க அப்பிடினா ஆ ம் அதா ஆண்ட்ராய்டு வந்து பாத்திங்கன்னா எல்லாமே யூடியூப்ல இருந்து எல்லாமே நமக் பாக்கலா அதுல வந்து கேம்ஸ் வெளாடறது அந்த மாரிதா நெறையா வந்து இருக்கு நமக்கு அ எல் ஜி ய பொறுத்த வரைக்கு அதுக்கப்றோ எம் ஐ எடுத்திங்னா பிளே ஸ்டோர்ல வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலா பிளே ஸ்டோர் வந்து அதுலயே இருக்கு எம் ஐ எல்லா பொறுத்த வரைக்கு
ஓ சேரி சேரி
பிளே ஸ்டோர்லலா நம்ம எட்டி ஆ தெர்ல நா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கே
ஓ கம்யூடர் சயின்ஸ்கா செரி
ம் ஆமா ஆமா ப்ளே ஸ்டோர்ல தா நம்ம மொபைல் யூஸ் பண்றதுல்லேங்கம்போது கேம்ஸ் வெளாடுமே மொபைல்ல அந் அந்த மாரி நம்ம டி வி லுமே இது பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம வெளாண்டுக்கலா அந்த மாரி நெறையா விஷயோ இருக்கு ஏ கு நெறையா இருக்கு பப்ஜி கேம்ஸ்லா வெளாடுற மாரிலா டி வி வந்துருச்சு அதா ரேட் கம்மியாதா இருக்கு ஆஃபர்ல போட்டாங்கனாவே கொஞ்சோ கம்மியா இருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு ம் மா
செரி யோசிச்சு அததாக்கா ஏதாவது ஒன்னு வாங்கணு
ங்ய அதா அதா
ம்
பாருங்க ஃப்ளிப்கார்ட்ல இப்போ ஏதோ ஆஃபர் போட்ருப்பாங்க போல அத நீ
அக்கா ஷோரூம்ல போய்ப் பாக்றதவிட ஃபிளிப்கார்ட்ல கம்மியா இருக்கு கா ஆன ஷோரூம்ல ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட் அதிகமா சொல்றா
அங்கயு நீங்க ஆன்லைன் ரேட்டுக்கு வர மாதிரி கேட்கணு ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப் அப்டின்னா ஒரு ரேட்டு போட்ருப்பாங்க அந்த ரேட்டுக்கு கே எங்களுக்கு இத குடுங்க அப்டின்னு சொ சொல்லி நம்ம கேட்டு வாங்கணு இந்த மாடலுக்கு இந்த மாடல் நீங்களு அதே மாடல காட் றீங்க எனக்கு ஆன்லைன் ரேட்லயே வந்து போட்டு குடுங்க அப்டின்னு சொல்லி நம்ம பேசணும நம்ம
ஓ சேரி சேரி அக்கா
அந்த மாரி நம்பப்
இல்ல நாங்க போன வாரோ போய் பாத்தோ பாக்கபோது ஆன்லைன்ல இது ஒரு ஒரு ஒரு ரேட் த்ரீ தௌசண்ட் கிட்ட டிஃபர் ஆச்சே அதுகப்பறோ அங்க ஷோரூம்ல போய் கே க்கு போது அவ த்ரீ தௌசண்ட் அதிகமா சொல்றா
இந்த ஆன்லைன்ல நானு பாத்துட்டு வந்துட்டே நீங்களு இந்த மாடல் பாருங்க இந்த மாடலுக்கு நீங்களு அதே மாடல் தா காட்டுறீங்க இதுல எவ்ளோ வெ ரேட்டு போட்ருக்காங்க நா அப்டிதா வாங்கினே ஆக்சுவலா டார்னிங் போனோ ஹ அப்டிதா வந்து ஒன்னே வாங்கனு
ஓ சேரி சேரி அக்கா சேரி அக்கா நா போய் பாக்குறே பாத்துட்டுதே சே என்னனு சொல்றே கா
ம்
ம் அப்பறோ அக்கா
ஆ சேரிங்க
சேரிக்கா தேங்க்யூக்கா
ஆ தேங்க்யூங்க ஆ தேங்க்யூ
ஆ